சோ
ம் சொல்றா
ம் சொல்லுங்க
ம் பசி வேற எடுக்குது இப்பல்லா என்னான்னே தெர்ல ரொம்ப பசி எடுக்குது வேர்த்து ஊத்துது
சாப்புடு
ம்
ஏ சாப்ட்டா என்ன பிரச்சன ஒனக்கு
இது வேற ஒன்னுல்ல சாப்புட்னா சாப்பாடு இருந்தா தா சாப்ட முடியு
ஏ சாப்பாடு இல்லயா என்ன
ஆமா
ஏ
இன்னு செய்லா
மதிய சாப்பாடுல்ல
அது மத்தியான காலி ஆயிடிச்சி
ம் ம் ஏ அதிகமா வெடிக்க வேண்டியது
காலையில தா வெப்பாங்க கால்ல வச்சாங்கன்னா வந்து கால்ல ஒரு நாலு பேரு ஒரு ஆறு பேர் சாப்டுவோ ஆஹா அஞ்சு பேர் சாப்டுவோ கால்ல
ம்
அன்னைக்கு மத்தியான ஒரு ஆறு பேர் சாப்ட்ருவோ
ம் ப்பா ஆனா நால்லா அப்டி கடையாது நா எப்டி தெரியுமா வப்ப வா ஆ எங்க வீட்டு்ல அப்டிதா காலையில நாங்க ஏ ஏழு பேரு
ம்
திருப்பி மதியான ஏழு பேரு
ம்
அ நைட்டு ஏழு பேரு அப்பன்னா பாத்துக்கோ
நாங்க வந்து ஒரே டைம் நா ஒரே டைம்ல வச்சிக்குவோம்டா நீங்க அடிக்கடி வப்பீங்கடா
ஆமா நா அப்படிதா செய்வே இப்ப நா உங்க வீட்டுக்கு வரன்னு வச்சுக்கோ
அ
நா மார்னிங் தனியா அதனா சாப்பாட்லா வெடிக்கவே மாட்டே மார்னிங் நா
அ ஏதுனா வந்து இவங்க வந்து எ விட்டுட்டு போயிடுவாங்கல்ல இவங்க போனாங்கன்னா ஈவினிங் தா வருவாங்க
ம் ம்
ம் அதனால அதான கரெக்டா இருக்கு வீட்டுக்கு வந்து மறுபடியு செஞ்சுட்டு இது தனியா வச்சுட்டா அது டைம் வேஸ்ட் இத்துல காலயே தேவையானா அளவு வச்சுட்டு எத்துட்டு போயிடுவாங்க
ம் ம்
ஒரு ஒரு டைம்ல அது நைட்டு வரைக்குமே இருக்கு நைட் கூட சாப்ட்டு படுத்துருக்கோ அவ்வளோ எடுத்துருக்கோ தெரியுமா உங்கதுல என்னோட கூ குட்டி குண்டான்ல வப்பீங்களா
ஐ அப்டில்லா இல்ல
ஏ எங்க குண்டா பாத்திருக்கியா
பாத்ததுல்ல
பெருசா இருக்கும்டா இந்த தண்ணி எல்லா பத்தி
அ
அ அந்த சைஸ் இருக்க அந்த குண்டால்ல
ஆ நாங்கல்லாம் எப்டி தெரியுமா நா வ நா வச்சுக்க என்னா தெர்மா பண்ணுவே
ம்
மார்னிங் வந்து ஒன்னு எல்லாருக்கு தோச
ஓகே
அதுமே ஒரே சட்னி அரைச்சுல்லா சாவடிக்க மாட்டே
ம் கொஞ்ச சவுண்டா
ஆ ஒரே சட்னில்லா அரைக்க மாட்டே ரெண்டு சட் சட்னி அந்த மாரி அரைப்பே ரெண்டு சட்னி அப்றம் வந்து தூள்
ஆ
அந்த மாரி வச்சுட்டு
ம்
ம் தோச ஊத்துவே இல்ல இட்லி தோச ரொம்ப ஊத்த முடியாதுன்னா இட்லிஊத்தி வச்சுடுவேன் யாருக்கு தோச வேணுமோ அவங்களுக்கு மட்டும் தோச கொடுத்துட்டு
அப்பல்லாம்ல்ல எங்க வீட்ல வந்து இப்டிதான் இருக்கும் எப்டின்னா இப்போ தோசயா தோசனா தோசை இல்லனா இட்லி
நான் சொல்றது தான் அங்க சட்டம் நான் வன்ட்டக்கு அப்றம் நீங்க சொல்றதுல்லாம் அங்க சட் ம் கெடையாது
சையரத்துக்காக இல்லடா வந்து ஒண்ணு செஞ்சுட்டா ஒரே வேலையா போயிடுவாங்க ரெண்டுலா
அப்டிலாம் இல்ல நான் சொல்றதலா நான் வந்து எப்டி தெரியுமா ஆ இப்போ சாப்ற்வங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும் அவ்வளோதான் வேல செய்யணும்ன்னும் போது நான் செஞ்சிருவேன் கடகட கடன்னு செய்வேன் எனக்கு ரொம்ப சோம்பேறி தனமா இருந்துச்சுன்னா நான் செய்யவே மாட்டேன்
ஆ
அதான் என்கிட்டருக்க கெட்ட பழக்கம் ஆனா நான் வந்து இப்போ இத செய்யணும் அப்டின்னு தோணிச்சுன்னா கட கடன்னு செஞ்சிருவேன் ஏன்னா வந்து பின்னாடி வந்துட்டு செய் செய் செய் செய்ன்னாங்கன்னா டென்ஷனாயிடும்
ம் ம்ம்
அந்த மாதிரி ஆகும் எங்க அம்மா வீட்டுல இல்லாத போதெல்லாம் ம் எங்க அம்மா எங்க அங்க இருக்கும் போது சென்னையில இருக்கும் போது எங்க அத்தை வீட்டுக்கு எல்லாம் போயிடுவாங்கல்ல
ஆ
அப்பெல்லாம் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு எங்க அம்மா வரும்போது கரெக்டா அமைதியா உக்காந்துருப்பேன் எல்லா வேலையும் பாத்திரம் கழுவுறதுலருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாமே முடிச்சிருவேன்
ம்
வந்தங்கன்னா சாப்ட்ற மாதிரிதான் வச்சிருப்பேன் நா வீட்ல இருந்தேனா
ஆ
அது எங்கம்மா வீட்ல இருக்கும் போது ஒரு வேலை செய்ய மாட்டேன்
ஆ ஆ அப்போ பாதி செ செஞ்ஞேனா சீக்கிரம் முடிச்சிடலாம்ல
ஆ அது செய்ய வராது எனக்கு
ம்
அதா அவுங்க இருக்காங்கல்ல செய்யட்டும் அப்டின்ட்டு
சர் அந்த டைம்ல மட்டு வெளில போயிட்டு வந்துன்னும் போல
ஆமா அது உங்ளுக்கு நல்லது ஏன்ன அதான் சொல்றேனே டிஸ்டர்ப் பண்றதுக்கு சுத்தி ஆளுங்க இருக்க கூடாது நான் தனியாருந்தேனா எல்லா வேளையும் கட கடன்னு முடிச்சுட்டு நீங்க வரத்துக்குள்ள நிம்மதியா நீங்க சாப்பிட்டு அமைதியா இருக்கலாம் அந்த மாதிரி
அப்ப நான்ற
நீ வந்து டிஸ்ட்பன்ஸ்ஸு டிஸ்டர்பன்ஸ்ஸு ஒன்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் யாராலயும் கொடுக்க முடியாது
அப்ப நா தான் இருக்க கூடாதா முதல்ல
ம் ஆமா இல்லல்ல நீ இரு
ம் குண்டா பறக்கும் தட்டுப்பா
ம் ம் கரண்டி பறக்குமா யாருக்கு தெரியு அந்த மாரி நா வந்து இப்டி காலைல வந்து தோச வேணு ம் அவுங்கவுங்க விஷ் ஓகேவா
ம்
ஆ போட்டாச்சி
இ்ங்க தோசையா இட்லி ம்
ஆ அது மாரி இப்போ உங்ளுக்கு ஒரு விஸ் இருக்குல்ல இப்ப உனக்கு தோச வேண்ணா தோசை இட்லி வேண்ணா இட்லி சிலவங்களுக்கு வந்து முட்ட தோச வேண்ணா முட்ட தோச அந்த மாரி ஊத்தி வப்ப
இ இப்டி இப்டி தாண்டா எதிர்பாகறோ
அது மேரிதா அதுக்கப்புற சிலவுங்ளுக் கு வந்து அ பொடி தோச வேண்ணா பொடி தோச அந்த மாரி ஓகேவா அதுக்கப் பற வந்து லாஸ்டா எனக்கு புடிச்சது நா அப்டியே சாப் நா வந்து முட்ட போட்டு அது மேல பொடி போட்டு அந்த மேரி சாப்பர்ற ஆள் நானு
ம்மே குத்துர்றோ ம்
அந்த மாரி சாப்டுவ அதுக்கப்ற இட்லி வேணுன்றவங்களுக்கு இட்லி ஊத்தி வச்சிருவ
ஆ
ம்
சேர் செரி
ஓய் ஆ
ம் ம் அது
அதுக்கப்ற வந்து ஆஃப்டனுன் லன்ச் வந்து எப்டினா
ம்
நார்மலா ரைஸ் வடிச்சிருவ
ரைஸ் ஓகே யவளோ வச்சு யவளோக் வடிப்ப
அது கேப்ப அ வீட்ல பெரியோங்க இருப்பாங்ள அவுங் கிட்ட கேட்டுதா
உ பெரிவ அப்பா அய் ஊ யா
ஆமா அவுங்க கிட்ட கேட்டுட் டு அதுக்கபற வடிப்ப
ம் சரி
அ அதுக்கபற வந்து கொழம்பு அப்டி நார்மலா அதையு கேட்டுப்ப எந்த இந்த இதுல வச்சா கர்ட்டா இருக்குமா எல்லாருக்கு
ம்
அப்டினு அதையு கேட்டுப்ப
ம் எங்க மம்மிலா வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயோ போட்டு அதா நாலு பேரு வச்ரு
வாய்ப்பே இல்ல எ அ அப்டிதா எங்க பாட்டி பண்ணுவாங்க எங்ளுக் டென்ஸ் சன் ஆவு நா அதுமே பண்ணவே மாட்ட
ம்
நா எப்டினா நா சும்மா நா சிம்ப்பிளா எனக்கு நா சொல்ற நா மேகி செய்வ தெரிமா
ஆமா
ஒரு பாக்கெட் மேகி தான செய்வ
ஆமா
அதுக்கு மூனு வெங்காயோ
ஐய்யயோ
சொல்றது கேளு மூணு வெங்காயோ கோஸ் பாதி அதுக்கப்றோ வ ந்து வேறென்ன வெஜிடெபிள்ஸ் போடுவ ஒரு மொ ஒரு மொளகாப் போடுவ அதுக்கப்றோ ஒரு கேரட் போடுவ ஒரு ஒரு நாலு பீன்ஸ் போடுவ ஆ இது எல்லாத்தியு போட்டு நானு மேகி செய்வ
குக்கும்பர் அ ச்சீ ஏதோ ஒன்னு இருக்குமே அய்யோ அந்த கொட மொளகாடா
அது இங்க வி்க்காது
ஏ
இங்க கட இங்க விக்க மாட்ராங்க அது யாருமே இங்க அவ்ளோ வாங்க மாட்டாங்கன்னு சொல்ட்டு விக்க மாட்டாங்க
ஆ இதுவுல தா இருக்கு பஸ்த் அந்த பஜார்ல
பஸார்ல இருக்கு அதுக்கு போய் யாரு வெறு மேகி செய்றதுக்காக அவ்வளோ தூர போய் வாங்கினு வருவாங்ளா
ம் ம்
ஆனாலே இப்டிதா நா செய்வெனே மேகி செய்றதே
ம்
அந்த மாரி எனக்கு வந்த கொழம்பு வைக்றதா இருந்தா நா அதிகோ வெங்காயோ அந்த மாற்லா நறுக்கி வச்சிட்டு நா பிரியாணி செய்ரதலா நீ பாக்கணுமே வெங்காயல்லா மல மாரி குமிச்சி வச்ருப்பே வெங்காயத்த
ம்
ஏனா அந்த டேஸ்ட்டு இன்னு சொல்வாங்க நீ வெங்காயத்த நீ எவ்ளோ போட்றியோ எவ்ளோ அ எந்த அளவுக்கு நீ வதக்குறியோ அப் அவ்ளோ தா பிரியாணி டேஸ்டா வரு சொல்வாங்க
ம் ம் பாய் பிரியாணியா
பாய் பிரியாணி அளவுக்குல்லா இல்ல ஓரளவுக்கு இருக்கு அவ்ளோதா ஆனா எங்க அத்த பையனுக்கு ரொம்ப புடிக்கு என்னோட பிரியாணி
இந்த
ஆமா நெஜம அன்னைக்கு நா தக்காளி சாதோ செஞ்சு குடுத்தே ஓகேவா சும்மா செஞ்ச தக்காளி சாதோ செஞ்சு இத்தனைக்கு அதுல காரமு இல்ல அ மசாலா கம்மியா போட் ட அனைக் ஓகேவா
ம்
அ தாக்காளி சாதோ செஞ்சு ஒரு ஆம்லேட் போட்டு அவனுக்கு போய் எடுத்துட்டு போய் குடுத் தா அவ அவ்ளோ அழகா சாப்ட்ருக்கா போல எங்க அத்த இத்தன் நாள் எத்துனுவந் சொல்றாங்க ஒய் எனக் கு கூடு குடுக்ல அவனு தனுஸ்ரீ மட்டுமே சாப்ட்டு குடுத்துட்றானுங்க வெரு கப்ப குடுக்குறாங்க எ கைல அப்டின்னு
ம்
பாத்துக்கோ
சேரி சேரி ஃபேன் பேஸ்
ஆமா என்னோட வந்து குக்கிங்கான ஃபேன் பேஸ்
ம் இங்க யாரோ சண்ட போட்ன்னு இருக்காங்க போலப்பா
என்னாச்சு
தெர்லியே என்னன்
என்னா சண்ட
தெர்ல யானு எங்கயோ சன்னு ஏதோ சவுண்ட் மட்டு கேக்குது
புரியலா
ஏதோ சத்தம் மட்டும் கேக்குதுடா எங்க ச கத்தின்னு இருக்காங்கடா
ஓ
ஏந்தா இப்பெல்லா சண்ட போடுறாங்களோ தெர்ல ஒரு அமைதி அதெல்லா தெரியாது போலடா அவங்களுக்கு இல்ல
ஆ ஹா ஒரு அமைதி பீஸ் அந்த மாரி
ம் இந்த மாரி இந்த ஒரு இதுவுல்லா பாத்துரிக்கியா ரீல்ல்லா ஒரு பூத் சின்ன சின்ன பூச்செடிங்க இருக்கு தெரியுமா குட்டி குட்டியா கால் கட்டா இதுவாகுர அளவுக்கு அப்டியே பில்லுங்கோ ஆ அப்டியே ஒரு எப்டி சொல்றது மல கெடையாது அது ஒரு மேடு மாரி
தெரியு தெரியு பாத்ருக்கே நோபிட்டா டோரிமான்ல வரு
ஆ அப்டியே அந்த பில்லுல அப்டியே படுத்துட்டு அந்த சாய்ங்கால டைம்ல விட்டத்தா பாத்தா செம்யா இருக்கு
போலா போலா
ம்
நீ நெனைப்ப அய்யோ தனியா பீஸ் என்ஜாய் பண்ண போலான்னா நீயு வரேன்றியா அப்டின்னு தா நெனைக்கிற
அப்டில்லா இல்ல ல
ஏய் நடிக்காத
ஏய் நிஜமாப்ல அதுவு ஒரு டைப்பான பீஸ் தானடா
ம் ஹூ
ம் ம்
எப்டி நா சிக்ஸ் மந்த்ஸ் நா வெயிட் பண்ணறணுன்னு தெரியல பாக்காம
ஆ தெர்லயே இங்க யாரோ வந்து ஏ க இந்த கதவு தொறக்க ட்ரை பண்ணாங்க யாருன்னுதா தெர்ல
ஏய் பேயா இருக்க போது
எங்க தம்பி கரெக்ட்
ம் ம்
லூசு
ம் டேய் நா பண்ணனுன்னு நீ பண்ணயாடா
நாந்தா பண்ணே
சரி சரி என்னமோ சண்ட முடியலடாப்பா ஏதோ கத்தீன்னே இருக்காங்க என்னன்னே தெரிலயே இதுவர
நீ எங்க இருக்க
எங்க வீட்டு பேக் சைடு
ம் ம்
ம் ம் ம்
கியோ
எங்க ஊ எங்க ஊர்ல அப்டிதாண்டா பண்ணுவாங்களே
என்னது
ஒரு இதுவே இருக்காதுரா அதனால எங்க ஊரு ஆளுங்கள பாரத்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தேவ இல்லாத விஷயத்தலா பண்ணிகின்னு
ம்
ஊ ஊரு டேய் எங்க ஊர்லல்லா நீ திருவிழா பாத்தன்னு வச்சுக்கோயே அசந்துருவடா சான்சே இல்ல அந்த மாரி இருக்குன்டா ஒரு திருவிழாவே நா பாத்தே செமயா இருந்துச்சு
ம் ம் ஏய் ஒரு வாட்டி நெக்ஸ்ட் பாடி திருவிழாக்கு ஒன்னா போவமா
ம் ம்
நெஜமா கேக்குறே
நெஜமாதா சொல்றே
ஜன்வரி பிப்ரவரியில தா வரோ
ம்
போலாமா
சேர் சேரி
ம் சேரி
ம்
நல்லாருக்கு பட் ஆனா மார்னிங்க விட
உம் அனுபவமா
அ
எனக்கென்னமோ பயமே இல்லாத மாரி ஆயிச்சிடா
எதுக்கு
ஆ அந்த மாரி வீக்னஸ் இருக்குல்ல
புரில
மீட் பண்ணுறதுக்குல்லா சொல்றேன்டா
வெயிட் பண்றதுன்னா
மீட்டு மீட்டு
அ ஆ ஆ
ம்
எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு
எக்ஸ்பீரியன்ஸு ஆ எதோ கிட்ட இருக்கறவங்க போற மாரி ஆ கிட்ட இருக்கறவங்க டெய்லி போவாங்க அது விஷியோ
அதா
அப்ப இன்னு டெய்லில்லா அப்ப எப்டி இருக்கு பாத் ஆ
ம்